ஹலோ
ஆ நல்லா இருக்கேங்க்கா நீங்க
ம் நல்லாருக்கே அப்பறோ ஸ்போர்ட்ஸ் எல்லா எப்டி போயிட்ருக்கு
ம் அங்க அதெலா நல்லாதாங்க்கா போகுது அ மோஸ்ட்லி நா காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் எது கலந்துக்ல ஆனா ஸ்கூல் டேஸ்ல ஸ்போட்ஸ் இருந்த கஷ் ஃபுட்பால்ல இருந்தக்க
ஓகே ஓகே
போயிர்க்கோ
ஓ செரி ஓகே ஓகே வின் பண்ணி கிங்ளா
ஆ டிஸ்டிக் லெவல்ல வின் பண்ணிருக்கோ ஸ்டேட்டு போய் தா முடில
ஓ பரவால்ல பரவால்ல இந்தளவுக்கு அச்சிவ்
ஸ்டேட்ல செமி வரைக் க்கு போனோ செமி ஃபைனல்ல தோத்துட்டோ
ஓ பரவால்ல அந்த அளவுக்கு போய்ர்க்கீங்கல்ல அப்டியே காலேஜ்லே கன்ட்னியு பண்ணிர்க்கலால்ல இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா நறையா இருக்கு
ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குக்கா பட் நம்பளுக்கு நா வீட்லந்து கிட்டதட்ட காலேஜுக்கு ஒன்றமண் நேரோ ஆவு போய்ட்டு வர்துக்கு
ஓகே ஓகே
இத்தன்னால மார்னிங் ப்ராக்டிஸ் போ முடியாது நம்பளால
ஓ செரி ஓகே ஓகே
அதேமாய் ஈவினிங்ல பிராக் டிஸ் சொல்லுவாங்க அத முடிஸ்ட் நம்ம காலேஜ் பஸ்க்கு தனியா ஃபீஸ் கட்ணு அதுவு இல்லாம பிராக்டிஸ் மு முடிக்கணுன்னா அது முடிஸ்ட்டு திர்ப்பியூ நாப தனியா காஸ் குடுத்து பஸ்ல போனு அதுவு காலேஜுல இருந்து ஒரு அஃப் வந்து நடந்து ஒன் கிலோமீட்டர் பக்கோ நடந்து போனு பஸ் இல்லாம கொஞ்சோ உள்ள இருக்கு சோ அதனால அது முடியாதனால ஸ்போர்ட்ஸ்ல எது நா முட்ட மத்தபடி இந்த கல்ச்சு ஆ பே பண்ணுவோ அதெல்லா ஒடுல
ஆ ஆ ஆ பரவால்ல ம்
இதுமாரி அதுமாரி காலேஜு ஆஸ் டல்ல சேந்து படிக்கிற மாரி இருந்ச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தியு கலந்துருப்ப
ம் ஏனா அது ஹாஸ்டல்னா பிரச்சனையே இருக்காது கேம் பஸ் குள்ளயே இருக்க மாதிரி இருக்கு காலேல ஏர்லி மார்னிங் போறது நம்ம டக்குன் போயர்லா இதுவே வீ ட்ல இருந்தனா வீட்ல ஒரு மணி நேரோ ஒன்ற மண் நேரோ டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு போறது வந்து ரொம்ப கஷ்
அன் கண்ப் பாகா அது நாமோ கால்ல சிக்ஸோ க்ளாக் டு எய்ட்டோ க்ளாக் பிராக்டிஸ் நடக்கு அப்டியே நா சிக்ஸோ க்ளாக் அங்க போனுனா கால்ல நாலு மணிக்கு எந்திருச்சி கெளம்னாதா ஆகும் காலேல நாலு மணிக்கு பஸ்ஸலா கெடைக்காது
ஓ நாலு மணிக்கு பஸ்ஸ புடிச்சு போறதெல்லா கால்ல இத்தன மணிக்கு வீட்ல எந்திரிக்கணு அம்மா எந்திரி
உம் கண்டிப்பா நா போறது இல்லாம அவுங்குளுக்கு டிஸ்டபன்ஸா இருக்கு இனிமே ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுனா ஒன் மந்த்க்கு முன்னாடி இருந்தே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணணு
ம்
ஆனா அங்க போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்முளுக்கு அங்க ரிசர்ச் ஆகுறதுக்கு எதுவு இருக்காது சும்மா டேப்ல அப்டியே மூஞ்சிய கழுவிட்டு சாப்டுட்டு அப்டியே கிளாஸுக்கு போனனா ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்றோ போய் தூக்கதா வரும் அங்க
கிளாஸ்ல படிக்க முடியாது
உம் இங்கயே டயர்ட் ஆயிடும் நம்புளுக்கு விளையாடிட்டு அப்போ அங்க போய் ஒண்ணும் பண்ண முடியாது ஸ்கூல் டைம்மாவது பரவால்ல கிளாஸ் கட்டடிக்கனுன் சொல்ட்டு போய்டுவோம்
ஆமா ஆமா இல்லை இப்போ நம்ப இங்க படிக்கிறதுனால படிச்சு முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் எது இருந்தாலுமே அதுனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குனா ஓகே இப்ப வந்துட்டு இது ஸ்போர்ட்ஸ்ல எதாவது ஒரு நல்ல ஒரு இது இருக்குனா சும்மா போயிட்டு ஏனா ஸ்போர்ட்ஸ் போனா நம்ம நெறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் மணி ஸ்பெண்ட் பண்ணும் எங்கே இருந்தாலும் போக ரெடியா இருக்கணும் அது ஸ்போர்ட்ஸ் தா எல்லாமேனு உள்ள இன்வால்வ் வாயிட்டு அது தான் ஃபியூச்சர்னு போயிட்டோம்னா ஓகே சும்மா போறது வந்து இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ரெண்டு மணி நேரோ காலேல ஒன்ற மணி நேரோ சாங்காலம் ரெண்டு நேரம் மூணு மணி நேரோ டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு போன னா நம்ம ஒரு வழி ஆயிருவோ
கண்டிப்பாக்கா அது இல்லாம பிராக் டிஸ் முடிச்சுட்டு திருப்பியும் ஒன் ஒரு கிலோமீட்டர் நடந்து தா அப்றோ பஸ்ஸ புடிச்சு நம்ப அதா அது காரியம் இல்ல பிராக்டிஸ் பண்ணும் போதே பாதி டயர்ட் ஆயிடுவோ திருப்பி அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தன்னா சுத்தமா அவ்ளோ தா ஆலே காலி ஆயிடுவோ
அதுவும் கரெக்ட்டு தா
உம்
ஏனா அவ்ளோ தூரோ வந்துட்டு போயி அதுக்கு நம்புளுக்கு ஸ்டெமினா வேணு விளையாடுறதுக்கு இல்லனா அது வேஸ்ட்டு தான்
மார்னிங் ஒரு கிலோ மீட்டர் நடந்து தா போனு பிராக்டிஸ்கு முன்னாடி காலேஜிக்கு சவ்த் அது ஒரு கிலோ மீட்டர் நடக்கர்த்துக்குல்ல கிட்டத்தட்ட அதுக்கே ஆஃப்னவர் ஆயிடும் இல்ல பத்து நிமிசத்துக்கு மேல ஆயிடும் பத்து ஆஃபன் அவர்‌ ஆ அங்குட்டு ஆஃப் இன்னொரு பக்கோ நாங்க காலங்காத்தால பொறுமயா நடந்து போவோ
ஓகே ஓகே
சோ அதனால ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பசங்கலெலா மோஸ்ட்லி அங்க காலேஜ் பக்கோ அவுங்களாதாம்பாங்க இல்ல ஹாஸ்டல் பாய்ஸ்ஸதாம்பாங்க ம் ஏனா பிராக்டிஸ்க்கு போனாதா போய் மேட்ச்ல பர்ஃபாம் பண்ண முடியு காரண பிராக்டிஸ் ஓகே வானு கேட்டுதா மோஸ்ட்லி எடுப்பாங்க
ஓகே ஓகே இதுவு ஒரு பெஸ்ட் ஐடியாதானா காலேஜ்ல வந்ட்டு சும்மா தேவையில்லாம ஒரு மாஸ்டர போட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கடசில போய் காலேஜ் பேர் வாங்கலெனா அது வேஸ்ட் தான
கண்டிப்பா எங் காலேஜ்லல இப்ப ரீசென்ட்டா நா காலேஜு முடிச்ட்டு வன்ட்ட மோஸ்டாப்பு இப்ப நட ந்ச்சு மேட்சு எங்க காலேஜ்ல வாலிபால் மேட்ச் நடந்திருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடுலருந்து ஒரு புது டீம் எதா வந்தாங்க
ஓகே
வந்து மேட்ச் நடந்துச்சு வந்துட்டு கன்னியாகுமரினு நெனக்கறே அவங்க
ஓகே ஓகே ஓ செரி செரி
அந்த லெவல் நடந்துச்சு கே புதுசா ரெடி ரெடிபண்ணாங்க வாலிபாலுக்கு கிரவுண்ட் ரெண்டு இருக்கு சோ ஃபுல்லா அது ஃபுட்பால் கிரௌண்டு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ரெண்டு ஃபுட் பால் கிரௌண்ட் இருந்துச்சு அதுல ஒண்ணு ஃபுல்லா இது பண்ணிட்டு பேட் கிரிக்கெட் கிரௌண்டு செட்டுலே கொக்கோ வாலிபால் இது மாதிரி கிரௌண்ட்லாம் அந்த ஒரே கிரௌண்ட்ல ஃபுல்லா பண்ணிட்டாங்க பக்கம் பக்கமே அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க
பரவால்ல இல்ல ஒரு சில இதுல வந்து பாத் தீங்னா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்துட்டு அந்த காலேஜ்ல வந்து பசங்க எடுப்பாங்க ஃப்ரி சீட் குடுத்து எடுப்பாங்க நல்லா விளையாடுற பசங்க இருக்காங்க அப்டின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க இல்லன்னா ஒரு சில நல்ல வசதியான ஃபேமிலி நம்ம பைய இந்த ஸ்போர்ட்ஸில போயி நல்லா பெரியாளாகணுனு செலவு பண்ணுவாங் நம்மளே நெறய படத்துல கூட பார்த்திருப்போமே அந்த இவங்க மாதவன் ஜோதிக்கா
கண்டிப்பா ம் அது படமா எடுத்தல்ல
உண்மையா நடந்ததுதா கண்டிப்பா எடுத்திருப்பாங்க
உம் ஆனா அதுல படொ நல்லா இருக்கு ஆனா
உம் கண்டிப்பா ஆமா அந்த மாரி நெறய பேர் வந்துட்டு பசங்களுக்காக இது பண்ண நெனைப்பாங்க இப்ப கூட அஜித் படத்துல கூட அப்டித்தான அந்த பொண்ணு வந் து வசதியான வீட்டு பொண்ணா இருப்பா கிளைமக்ஸ்ல காட்டுவாங்களே அஜித் பொண்ணு கூட விசுவாஸ் தோ மாமாமா அந்த மாரி கூட நெறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல வந் து ரிச் ஃபேமிலில இருக்கோவ்ங்க இருக்காங்க
கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரும சோ அதனால அவங்க பண்ணுவாங்க நெறைய பேரெ
அது வந்து ஒரு சிலருக்கு ஓகே நம்ம வந்துட்டு நம்ம இதுல நம்ம நல்லா படிச்சோமா ஏதோ ஒரு ஜாப் போணுமா அந்த மாரி யோச்சிட்டு இருப்போ நம்மல்லா அந்த மாரி இருக்கும்போது போயிட்டு இது தேவையா அப்டிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்தா
அது என்னமோ உண்மதான்
பெருசா ஸ்கூல் காலேஜ்க்லலா ஸ்போர்ட்ஸ்லல்லா இல்ல பட்டு சும்மா ஸ்கூல்ல அந்த பீ டி பீரியடுல வெளையாடும் போது வெளையாடுறோல அதா அதனால சரி மத்தபடி ஸ்போர்ட்ஸ்லலா எதுவு பெருசா போனது கெடையாது
உம் நானும் ஃபர்ஸ்ட் அப்டில்லா வெளாடினது இல்ல இந்த சிக்ஸ்த்லந்து அப்டியே நா ஸ்கூல் வேகமா நா சிக்ஸ்த் போம்போது சோ அங்க வந்து மோஸ்ட்லி விளையாடுவாங்க வல்ல இருந்துச்சு வெளையாடுவாங்க சோ அங்க அப்டியே பழகி பழகி எனக்கு பழகிச்சு பி டி பிரியடானா நா மட்டுதா வெளாடுவாங்க சோ அப்டியே வெளயாடி வெளயாடி எனக்கும் பழகிச்சு நீ தரும் போது ஸ்கூல் டீம்ல சேந்தே அப்டியே ட்வெல்த் வரைக்கு அப்டியே கூல் டைம்லே இருந்துட்ட
பரவால்ல அது நம்ம ஒரு இதுல போய் ஜாயின் பண்ணி செட் ஆயிட்டோம்னா நம்மள திருப்பி திருப்பி அ அடுத்தடுத்த வர்ஷம் போம்போது கூப்ட்டுக்ட்டே இருப்பாங்க
கண்டிப்பா நம்ப ஒ இதுல போய் ஜாயின் பண்டாவே போது அப்ப நம் பர்ஃபாமன்ஸ பாத்துட்டு அவுங்களே இது பண்ணிவாங்க கூப்ட்டுப்பாங்க சோ எனக்கு எதவு ப ச்சன்ல
ம்
பர்ஸ்ட் ஜூனியர் டீம்லந்து எயித்து அப்போ சீனியர் அப்போ சூப்பர் சீனியர் டீமு
அப்டியே அடுத்தடுத்து டீம் போயாச்சு ஆ ஆனா நெறைய ஸ்போட்ஸ்ல வந்துட்டு அ இதுல அ டி வி ல எல்லா காட்ற மாதிரி அவ்ளவு இன்வால்வ்மெண்டோட கொழந்தைக ஒரு சில கொழந்தைகள்லா ஜாயின் பண்றாங்க பண்ணிட்டு ஆ ரொம்ப நல்ல பிளேயர்ஷா இருந்தாலுமே அமௌண்ட் இருந்தாதா உள்ள போவ் மு டியு அப்டிங்கிற லெவலுக்கு இருக்குன் சொன்னா
ஆமாக்கா ஒவ்வொ எடத்துல அப்டிதா இருக்கு
உம் ஒரு எடத்துல எல்லா காசு இருந்ததுன்னா ஸ்போட்ஸ்ல உள்ள போயிட்டு நம்ம நம்மல அடுத்தடுத்த ஸ்டேட் லெவல்க்கு கண்ட்ரி லெவல்க்கெல்லா எடுத்துட் போவாங்க இல்லீனா ஒண்ணு பண்ண முடியா து அ ப்டிங்கற மாரில்லா சொல்றாங்க இது ஏனா எ அஸ்பண்டே சொல்லிருக்காரு அவரே டிஸ்ட்க் லெவல் கிரிக்கெட் பிளேயர் தா காலேஜ்ல போயிட்டு நல்லா அப்பவே இன்னு நல்லா இது பண்ணிட்டுதா வந்திருக்காங்க பட் நா போணுன் ரொம்ப இ டெஸ்ட பட் செலவ் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்போ அதெல்லா றைய அமௌண்ட் பே பண்ற மாரிதா இருக்கு
ம்
ஏன்ன நெறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லா இருக்கு அடு த்தடுத்த லெவலுக்கு நம்மல போறதுக் விட மாட்டாங்க
உம் அது கிளப்பு டீமாருந்தா அது கொஞ்சோ ப்ராப்ளமா தா இருக்கு நாங்க ஸ்கூல் டீம்ன்றனால இப்ப ஜோனல் மேச்சுனு ஃபஸ்ட் ஒன் நடக்கு அதல வின் பண்றவங்க டிஸ்டிக் மேச்சுக் கூட்டு போவாங்க அதல வின் பண்ணா அதுக்கப்புறோ ஸ்டேட் டு மேட்ச் கூட்டு போவாங்க சோ ஸ்கூல் லெவலன்றால அ பால்டிக் சொல்ல இல்ல ஈட்டாம் போயிரலாம் ஜெயிச்சா போலாம் அவ அதா தோத்தா வெளிய உம் இதே நம்ம கிளப்பு அந்த மாரி போனா கொஞ்ச பிரச்சனை இங்க இருக்கு
ரிலாக்ஸ்டா ஏன்னா அங்க போம்போது அ அவுங்க தனியா ஒரு கம்யூனிட்டி மணி எல்லாமே பாப்பாங்க அதுல இருந்தாங்கன்னா மட்டு அவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க இல்லைனா தூக்கி போட்டு போய்ட்டே இருப்பாங்க
ம்
எதுக்குடா நமக்கு அப்டிங்கிற மாரி ஒரு சிலர் ஒதுங்கி இருக்கறவுங்களு இருப்பாங்க செரி ஓகே நம்மளுக்கு டேலண்ட்ருக்கு போய் பாக்கலா அப்டின்னு போறவுங்களு இருக்காங்க எல்லாருமே இப்டி மணி இர் க்கவுங்கதா போறாங்கன் சொல்ல முடியாதில்லையா வச தி இல்லாதவங்களு எத்தனையோ பேர் போயி வின் பண்ணிருக்காங் இப்ப அந்த ச்செஸ்ல த்தீங்கன்னா அவுங்க வின் பண்ணதுக்கப்பறமு அவுங்க ஆ இவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி அ ப்ரக்யானந்தா ம் அவுங்களையு அவுங்களோட சிஸ்ட்ரையு ஆ இவ்ளோவு கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவுங்கம்மா வந்து கூட எங்கியு நட போராங்க குகேஷ் கூட அவுங்கப்பா டாக் டர்னு நெனைக்கிற அவுங்கப் அப்பாமா ரெண்டு பேரு டாக்ட்ரு ஒருத்தங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு கூட போறாங்க வர்றா றாங்க ஆனா இவங்க வந்து அப் டியில்ல கஷ்டப்படற ஃபேமிலி இப்டி வந்துட்டாங்க அப் நறைய டி வி ல்லா போட்
டிப்பாக்கா நவட அந்த வேல் ச்சாப்யன் வந்து இவந்தா வந்து இவந்தா ப்ரக்யானந்தா தா அடிப்பா நெனச்ச பட் குகேஷ் அட்ஷா யார் அட்ச்சாலு சந்தோஷந்தா பட் நா நெனச்சது வந்து ப்ரக்யானந்தா த அடிப் ப்பா நெனச்ச வோல்டு ச்சாம்
இல்ல ப்ரத்யானந்தா தான அடிச்சிருக்காங்க இந்த வேல்டு ட்டி குக்கேஷில்ல நார்வேல நடந்ததுதா நா சொல்ற
குகேஷ் அடுத்த வேர்ல்ட் சாம்பியன் அது அட்ச்சது இது வந்து நார்வேல நடந்த இதுவு பெரிய இதுதா ஓகே கா